அங்க என்ன பண்றீங்க
இப்பதா சாப் ட்டங் கட்டி சொன்ன இட்லி சாப்டுட்டு உக்காந்துட்டு இருக்கங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானுங்க சேம் லன்ச் என்ன பண்ணணுனு இப்ப யோசிச்சுட்டு இருக்கே
ஆ லன்சு செஞ்சுட்டுங்க காலையிலயே பசங்க ஸ்கூல் போனாங்க அதனால கீர கொழம்பு காலையில கீர கொழம்பு கீர ஃப்ரெஷ்ஷா வந்துச்சு ஒரு அஞ்சு மணிக்கிட்ட வாங்கி கீர கொழம்ப செஞ்சுட்டு எ பையனுக் க்கு வந்து கீர கொஞ்சமா முட்ட போட்டு பெசஞ்சு குடுத்தா சாப்டுவாங்க நல்லா சிறு கீரையில அதனால அந்த கீர செஞ்சுட்டு முட்ட போட்ட சாத பெசஞ்சு குடுத்து அனுப்பிட்டேங்க
வெரி குட் சூப்பர் ஆனு இன்னைக்கி கீர வா கீரதாங்க என் நானு கீர சே சேம் சேமுங்க
அ நா கீர செஞ்சா நீங்களு கீர செய்றீங்க நான் இட்லி சாப்ட நீங்களே சொல்ற நீங்க சும்மாதான சொல்றீங்க
ஏங்க எல்லாரு வீட்லயு அதாங்க மாவு இருக்கு இட்லி இல்லாட்டி தோச தா பிரேக் ஃபாஸ்ட் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்ன இதுப்ப பர்கரு சாண்ட்விச்சா சாப்ட போறோ
கிச்சடி செய்றாங்க பிரியாணி மாரியே இருக்கு உப்மா மாரி ரவையு அ சேமியாவு கலந்து ஒரு கிச்சடி மாரி செய்றாங்க அதுவு நல்லா டேஸ்டா இருக்குங்க
ஓகே
பிரியாணி மாரி பட்டாணி போட்டு கூட செய்றாங்க வெஜிடபுள்லா போட்டுட்டு சூப்பரா செய்றாங்க
எனக்கு தெரியுங்க ஆனா அது சோம்பேறியா இருக்கு உப்மா தானுங்க கிண்டுவ அது தே
என்ன சாமான் கழிவினே பேசுறீங்ளா
இல்ல இல்லங்க அது சமைக்கலான்ட்டு எல்லா எடுத்து வச்சு அரேஞ்சு பண்ணிட்டு இருக்கே உ இன்னைக்கு இருக் இருக்குதுங்க நெறய காய் இருக்கு எல்லா காயு ஒன்னா போட்டு வேக வச்சு தாளிச் தாளிச்சி சாப்டுருலால போட்ட
டுவெண்டி ஃபையா டுவெண்ட்டி ஃபோரா அங்க கல்யானோ உங்க மூத்தாருக்கு
அ இருபத் அஞ்சுங்க மச்சினருக்கு
மச்சினருக்குங்ளா இருபத்தஞ்சுங்ளா சரிங்
பக்க நாளையில இருந்து சொ செம பிசிங்க
அப்டியா அப்ற நாளையிலந்து உங்கள புடிக்கவே முடியாது
உண்மங்க அப்ப என்ன வாங்குறது வாங்கலன்றத தெரிலங்க வாங்கிட்டே இருக்க
ஐயயோ அ
பொண்ணு மாப்பிள்ள கூட இவ்ளோ செலவு பண்ணுவாங்கன் தெரில அப்டி ஆயிட்ருக்கு செலவு இல்லங்க அத வாங்கனு அத வாங்கனு லொட்டு லொசுக்கு ஐயயோ என்னதமோ போங்க அவ்ளோ செலவாகிட்டு இருக்கு உக்காந்துட்டு இருக்க
ம் ம்
அதல்லா ஒரு ஜாலி இல்லங்க
நல்ல ஜாலி தாங்க கல்யாணனாவே ஒரே ஜாலி கூத்துதாங்க அந்த உ திருவிழா மாரி போவோங்க சம்மா ஜால்யா போவோங்க
நாளைக் எல்லா சொந்தலா வந்துருங்க அது ஒரு பக்கோ அப்றோ மெஹந்தி போட ஒக்காந்துருவோ ஃபேம்லியா அத்ல்லா ஒரு ஜாலி அதுல்லா ஒரு கெட் டூ கெத்த மாதி சந்தோஷதானங்க அதுல்லா
அ ஆமாங்க கல்யாண வீட்ல ஒருத்தர் கல்யாணனாவே இப்ப ஒன்னுல்ல சிம் ப்புளாதா செய்றாங்க எங்க ஊரு எதுர்ல ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒர் ரெண்டு மூண் நாளாவே ஒரே பாட்டு டான்ஸ் கூத் தும்மாவேக்குதுங்க அவுங் வீடு ஜால்யாக்குறாங்க அக்கா தங்கச்சி
காவே ரொம்ப வந்து சலிப்ரேஷன் இப்டி இருக்குமா தெரியாது கல்யாண பண்ணுவாங்க நைட்டு போ
எல்லா ஒன்னா இருக்குறாங்க இங்க நாலு அக்கா தங்க அஞ்சு அக்கா தங்கச்சிங்க எதுனா ஒன்னுனா அவுங் சிஸ் டேஸ்ங்க எல்லாம் ஒன்னா சேந்துருவாங்கோ அவுங் பசங்க வெ அவுங்க பசங்க இவுங்க பஸ் கிட்டத்தட்ட அவுங்க ஃபேம்லி கொஞ்ச பெரிய ஃபேம்லிங்க நாப்பது ஐம்பது பேர்ருப்பாங்கோ
இப்ப பாருங்க நாளைலுருந்து எங்கீடு களக்கட்ட போது ஆமா
இக்குறாங்க ஜால்ய இர்க்குறாங்க ஒரு சில ஃபேம்ல நல்லா என்ஜாய் பண்றாங்க ஒன்னு
ஆமாங்க என்னங்க அத சும்மா
நல்ல ஆமாங்க ஒரு சிலர்லா ரொம்ப மூடியா சித்தப்பா பெரியப்பா பாத்தா ஆகாது அத்த பசங்ள பாத்தா ஆகாது அந்த மாரில்லா வந்து இரு போகு ஆனா இவுங் வந்து எல்லாமே ஒன்னாத் தா இர்க்குறாங்க அத்த பசங்குலந்து மாவ பசங்கலெந்து அ அக்கா தங்கச்சிலந்து சித்தி பசங்லந்து எல்லா ஒன்னாதா இர்க்குறாங்க ஆனா அவுங்குள்க்குள்ள அந் த ஈகோவே இல்லங்க நல்லா இருக்காங்க ஜாலியா இர்
நீங்க சொந்தத்த பொறுத்து வாழ்றதானங்க அழகு
ஆமாங்க சொந்த பந்த சுட் ற்றுச்சூழல் வந்து சூழ்ந்து வாழ்றதா ஒரு மனிதனோட வந்து வாழ் கு ஆதார்மே அங்கதா நாரமிக்கிது அது எழந்து வேண்டானு ஒதுக்கி வச்ட்டு வாழ்க்க வந்து நா தன்னோட நிம்மத்யு எழந்து மத்தவுங்ளோட நிம்மதி அழக்க வெக்கிதுங்க
அ ஒரு ச சொந்தப நல்லது கெட்டத்துல கூடிக்கிணுங்க என்னவோ மனசுல என்னவாருக்குட்டு ஆம்மா
எவ்ளோ மனஸ்தாப் இந்தாலு அத செய்னுங்க
இந்த நல்லது கெட்டது நல்ல நாள் கெட்ட நாள் என்ன நீங்க கூடிக்கிணும் பேஸ் ஆமால ஒதுங்கி தனியா நிக்கிறது எனக்கு புடிக்வே புடிக்காது
ஆமாங்க ரொம்ப சவுண்டு வருதுங்க
இப்ப கேக்குதுங்ளா
அ இப்ப பயங்குர ச இப்ப பரவால்ல கொஞ்ச சவுண்ட் இல்ல பேசுங்கர்த பெட்டர் அப்ப உங் வாய்ஸ் க்ளியரா கேக்
ஓக்கே ஓகே உள்ளல்ல கிச்சன்ல நின்னு செரி இன்ன ரெடி பண்லா காய் இருக்கு எல்லா காயு எடுத்து போட்டுட்ருக்க வேற ஒன்னுல்ல ம்
ஓக்கே ஓகேங்க அ
டுனா வச்சுக்கோங்க முடிஞ்சுது ஏ சாப்பாடு பசங்க என்னமோ க கர்ட் ரைஸ் தா கேட்டுருக்காங்க அது கா கலந்து குடுத்து அனுப்ப வேண்டியதா ம் ம்
அவ்வளது இப்ப மதியாள போய் குடுத்துட்டு வருவீங்கள டெய்லி சாப்பாடு நீங்க
ஆமாங்க அவுங்களுக்கு சூடா சாப்புணு பக்கத்துலே ஸ்கூலுங்க பனண்டு மணிக்கு நா போனு இப்போ
ஓ செஞ்சு எடுத்துட்டு போனுமா ஆமாங்க கொஞ்ச கஷ்டந்தாங்க
ம் ரொம்ப கஷ்டோங்க கொஞ்சோ இல்லங்க ரொம்ப கஷ்டோ காலையிலே ஜர் டிஃபன் மெனு எடுக்கறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் இப்டியே போதுங்க ஏ வாழ்க்க
உங்க வாழ் க்கில்லங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லேடிஸோட வாழ்க்க அப்டிதா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் லேடிஸ் தா வந்து மோஸ்ட்லி சமக்கறது இல்ல வீட்ல ஆஹா ஆஹா மோஸ்ட்லி சினிமா டிஸ்ல்லா சமைக்க மாட்டாங்க வீட்ல ஆட்ரு பண்ணிடுவாங்க கொஞ்சோ நறய போஸ்ட்டிங்கள நல்ல போஸ்ட்டு
ஏங்க வீட்டுக்கு ஆள் வச்சு செஞ்சுக்கிறோ இல்லங்க
ஆமாங்க அது ஒண்ணு குக் வச்சிருப்பாங்க இருந்தாலு இவங்க எப்டி சொல்றது அ அ மோஸ்ட்லி நைன்டி சமக்கறதுல ஆடரு தா குடுக்குறாங்களாங்க அதுக்கப்புறோ அதுக்கப் புறோ வந்து எப்போ ஒரு டைம் தா நீங்க நா ஒரு ஒரு யூட்யூப்பில ஒருத்தர பத்தி கேட்டுனு இருந்தே அவுங் கொழந்த கிட்டே கேக்குறாங்க அம்மாவோடா ஃபுட் ஒன்னு புடிக்குமா இல்ல அப்பாவோட ஃபுட்டு யார் செய்வாங்கா ரெண்டு பேருமே எங்க வீட்ல செய் மாட்டாங்க சாப்பாடு ஆட்ரு தா பண் ணுவாங்க எங்க அம்மாக்கு சமக்கவே தெரியது அதா இத்தனைக்கு ஃபேமஸு ட அ இவுங்க அவங்க ஆக்ட்ரு
என சிரிப்புலா வந்துச்சு அதா அந்த பொண்ணு அப்டி ஓப்பனாவே சொல்லிருச்சு எங்க வீட்ல சமைக்கே மாட்டாங்க எங்க அம்மாவுக்கு சமைக்கே தெரியாது ஆட்டு பண்ணிடுவாங்க நாங்க சாப்ட்டுட்ருப்போ இல்லன்னா பாட்டி வீ ட்ல வந்து குக்கு சமைச்சு தருவாங்க அவ்ளோ தா அவங்க மம்மி டாடின்றதே இல்ல அவங்க லைஃப்ல அவங்க சமச்சே தர மன்ன இருக்கறாங்க பாருங்க அந்த மாரி நம்பெல்லா அவ்ளோத்தா நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க
அ அ
நேத்து எனக்கு ஒடம்பு சரியில்ல கை கால்லா ரொம்ப பெயினா இருந்துதே ன்ட்ருக்காக
நீங்க அ
ஆ ஒரு மணிக்கு தா ங்க எழுந்து சமைச்ச செஞ்சு முச்சிட்ட பனண்டர மைக்கு சாத வடிச்சுட்டு லேட்டா கொஞ்சோ சாத வந்து அ கொஞ்சோ கொழம்பு இருந்துச்சேன்றது க்கு நானு எங்க மாம்மாரு சாப்ட்டுட்டு ஏ பசங்களுக்கு முட்ட சாத கலறி குடுத்தலானு முட்ட வாங்கினு வர சொன்னேங்க அவனு வாங்கிட்டு வந்து தர்ல செரி நானே மெதுவா போய்ட்டு வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போனா அந்த டைம்ல இவரு வீடியோ கால் பண்ணாரு எங் வீட்டுகார் ஒடனே சித்தப்பா ஏ பாத்தியாப்பா பாத்துக்கோ நீ எப்பெல்லா ஊருக்கு போறியோ அப்பெல்லா இவுங்க வந்து ச சமக்கெற்தே இல்ல ஒன்றர மணி பாத்தியாப்பா டைம் பாத்தியா ஒன்றர மணி இப்பதா வந்து வெங்காயோ கட் பண்றாங்கோ
வண்டி ஓட்டானா
இந்த இப்ப சிங்க்ல சாமான்லா எப்டி இக்குது பாரு கழுவாத அப்டியே உட்டுட் ட்டோ பண்ணுக்குறாங்கோ ஆனா அதுக்கு ஒடனே இவரு நா வந்துட்டா தா உங்களுக்கு இதுவே ஏ கொழந்தெக்கு கரக்ட்டா சமச்சு போட மாட்டியா இவ்ளோ நேர் என்ன பண்ணிட்டு இருந்தே அப்டின்னு ன சொல்ல முடில என்னால சேரி அதுக்கப்பறோ இவனுடா ஏ புள்ள நா போட்டு குடுத்துட்டே ஏன்னா நேத்து வந்து அஸ் அசைன்மென்ட்டே எழுதெனுன்ட்டு லீவ் போட்டான்
ம் ம் ம் ம்
மென்ட் எழுதாம ஒக்காந்து ஃப்ரீ ஃபயர் வெளையாட்டி இருந்தான் ஒட்னே அதே வீடியோவ நா திருப்பிட்டே
எங்க அவன் அம்மா அம்மா பைய மாரி இல்லேயேங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரி அடிச்சுக்கிறீங்க
ஆமாங்க என்ன போட்டு தர்ரது என்ன அவரு போட்டு தரது ஒரே குஜாலா போங்க ஆனா லாஸ்ட்ல எங்க வீட்டுக்காரு ஃபஸ் பசங்கல தா நம்புவாரு இதுல பெரிய ஐலட்டு என்ன நம்ப மாட்டாரு பசங்கள தா எது இருந்தாலு எ கண்மூடி தனமா அப்பிடே ஆ அம்மாவான்னு அவ அப்டியே நம்பிடுவாங்க அவு
என்ன தா இருந்தாலு உங்க புள்ளெங்க புள்ளெங்க தா
புள்ளெங்க தா ஆ ஆமா அததா சொல்றே நானு
ம் நம்மள பாத்துக்கிட் நம்ம அப்பா அம்மா தாங்க
ஆமாங்க பேரண்ட்ஸ் மாரிதாங்க எப்பவு வந்து பேரன்ட்ஸ் யாரம்மாலு மாற முடியாது நம்ப மாமியார் மாமனார் வீடுனாக் கூட அது அவ்ங்களோட வீடுதா அடுத்தவங்க வீடு மாரிதா ஃபீல் ஆகுது நம்ம வீடு இது நமக்கானதுன்ற அளவுக்கெல்லா இல்ல அவ்ங்க லாஸ்டா எதையோ சொல்றாங்கே இது ஏ வீடு நா கஷ்டப்பட் ட வீடு
ம் ம்
ட்ட வீடுன்னுகிறாங்க ஒரே போடு ம் எதோ கோல்டு கொஞ்சொ செட் ஆய்டுச்சுங்க நைட்டு கொஞ்சொ சுடுதண்ணி வெச்சு
ம்
ஆ ஆ
ஓ முடுஞ்ச வரைக்கு இங்க பாருங்க முடுஞ்ச வரைக்கு ஹாஸ்பிட்டல் போய்டாதீங்க நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் குடிங்க காகுள் பண்ணுங்க சால்ட் வாட்ரு போட்டு காகுள் பண்ணீடுங்க அந்த மஞ்சள் தண்ணி குடிங்க அதெல்லாமே பேசிக் கிங்க வெடுத்த அப்டி எடுப்ல்லே நம்ம போய் மெடிசன எடுக்குறதா ஒடம்புக்கு நறயா சைட் எஃபெக்ட்ஸ் வரு இப்ப பாருங்க எப் ப்பாப்பா எங்க பாரு நியூஸு பேராசிட்டமல் சாப்பட வேண்டா பேராசிட்டமல் சாப்பட வேண்டா
அது வந்து இது இல்லெங்க அது
ம்
அ அது என்னது ஆண்ட்டிபயாடிக் ஒரு பக்கோ இருந்தா கூடோ ஆ ஆ அதாது நோய் எதிர்ப்பு சக்திய வந்து கொறக்கிற தன்ம பேராசிட்டமால்க்கு இருக்கு அதனால நாளடைவேள என்ன ஆகுது நமக்கு அது போட போட போட அந்த இன்டெர்னல ஆர்கான்ஸ் எல்லா உள்ள என்னாவது வீக் ஆயிடுதுங்க ரொம்போ தாங்குறவங்க தாங்கிறாங்க தாங்காதவங்க என்ன பண்ணுவாங்க அது இதாயிடுதா ஆமா பேயின் கில்லர் அது அக்சோலி அது பேரு பெயின் கில்லர் தான இந்த மாத்திர நம்ம எடுக்கும் போது கில்ல ஆயிடுது நம்மோட அ
ஏதாவது தலைவலியா உடம்பு வலியா டக்குன்னு எடுத்து அத போட்டுப் ஆனா அந்த பயமா இருக்கு இப்பல்லா இல்ல இப்ப எப்டி எல்லாத்துலிப் கலப்படோ அதுல மட்டு உட்டுவழிச்சி மா
எடுக்கிறதே இல்ல பெயின் கில்லரு எடுக்கிறது கெடைய இது கெடையாது முடிஞ்ச வரை நான் வந்து தைலோ மோஸ்ட்லி தலலோ தேய்சிட்டே ஸ்மெல் பண்ணிட்டு ஓரளவு ரெடிஸ் ஆயிரு அப்டி இல்லன்னா என ரொம்ப தலைவலி தாங்கவே முடியல அப்டின்ற பட்சத்தில அ காபி நல்லா சூடா வச்சி குடிச்சிட்டு கொஞ்ச நேரோ ஹாட் வாட்டர்ல பேஸ் வச்சின்டு இருப்பே இது பண்ணிணப் ஓரளவு ரெடியூஸ்
சரியாயிடு
ம் ம் ம் நைட் அப்டிதா படுனே பதினோரு மணி ஆச்சி செல்ல சுட சுட காய் வச்ச தண்ணி இப்ப போனப் பாக ரெஸ்ட்ரூம்ல நல்லா ஊத்திக்கினு நல்ல சுட சுட காய் வச்சி ஊத்திக்கிட்டு உடம்புல அதுக்கப்ரோ அப்படி கொஞ்சோ ரெடியூஸ் ஆச்சி தூங்கிட்டாங்க சீக்ரோ
நான்ல்லா கோல்ட் ஆச்சின்னா உடனே நண்டு ஆர்டர் பண்ணி சாப்டுருவங்க சரியா போயிடு ஏனா அது ரொம்ப ஹீட் இல்லியா
எனக்கு கூட கொஞ்சோ ஆர்டரு போடுங்க நண்டு நாங்க சாப்டதே இல்ல நண்டு சிக்கன் என்னென்னமோ சொல்றங்க ஒரே நாலு கூட எங்க வீட்டுக்கு ஆர்டரு போடவே மாட்டேக்கறீங்க
எங்க அட்ரஸ் குடுங்க அமுச்சு உட்டுருது
நன்றி நன்றி தோழி இதுவரை அ சரிங்க தோழி நெக்ஸ்ட்ட் கால் பாத்துகிலா